வனக் தோழி நல்லா இருக்க தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நானு நல்லா இருக்கே தோழி சொல்லுங்க தோழி என்ன எப்டி இருக் கொடம்பெல்லா உங்க சளில்லா கொஞ்சோ கர கொறஞ்சிச்சா
இல்ல தோழி எனக்கு இந்த சளியே கொறையவே மாட்டேங்குது தோழி இப்ப என்ன ஆகுது அப்டின்னா நம்முக் சிந்தனாலே எனக்கு தலைல எல்லா அப்படியே கரண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கு தோழி என்னால முடியவே இல்ல தோழி
இப்ப கொஞ்சோ ஆவிய எடுக்க நீங்க எடுத்தீங்களா
ஆ எடுத்த தோழி
அப்படியா தோழி
அப்புறமா அந்த எது என்னோட தங்கச்சி பண்ணி தர சொல்லி பண்ணியே தர மாட்டேங்றா தோழி இந்த நீங்க சொல்லீங்கல்ல தேன் தேன் போட்டு செய்ய சொன்னீங்க தோழி என்னால முடிவே இல்ல எ தங்கச்சிக்கிட்ட சொன்ன கொஞ்சோ செ செஞ்சுதாமா அப்டின் டு அவ கண்டுக்கவே மாட்டங்கிறா தோழி
அப்படியா தோழி மறந்துருப்பாங்க தோழி நீங்க அவங்கள கொஞ்சோ ஞாபகப்படுத்துங்க தோழி கண்டிப்பா செஞ்சு தருவாங்க
செரிங்க தோழி கண்டிப் ப்பா தோழி உங்களுக்கு எத்தன தங்கச்சிங்க அக்காங்க தோழி
எனக்கு வந்து ரெண்டு அக்கா இருக்காங்க ஒரு தங்கச்சி நாங்க நா நாலு பேரு பொம்பள பசங்க அங்க எங்க வீட்ல எங்க வீட்ல ஆ ஆ எங்களுக்கு அண்ண தம்பி கெடையாது அது ஒரு விஷயத்துல கொஞ்சோ என்ன சொல்து ஒரு துக்கமா இருந்தாலு ஒரு சந்தோஷந்தா தோழி இப்ப இருக்கிற கால த்ல ஒரு ஆம்பள பசங்கன் சொல்லி பாத்தா ரொம்பவே கெட்டு போய்ருக்காங்க அதுல நம்பளுக்குன் ஒரு தம்பி இருந்தா எப்டி இருந்திருக் குமோன்னு சொல்லி ஒரு பயந்தா இருக்கு தோழி நல்லவனா இருந்திருப்பானா இல்ல என்ன சொல்றது ஒரு என் ஒரு தரகுறையான பயே இருந்தாலு நம்மளுக்குதா கஷ்டோ நல்லவனா இருந்தாலு நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல மதனி வந்துரு ப்பாங்க ம் அது வந்து கொஞ்சோ எங்களுக் கு எங்க அம்மாக்கு கொஞ்சோ உதவியா இருந்திரு க்கு அதா ஒரு கொஞ்ச இதா இருக்கு எங்க அம்மாக்கு ஒரு எவ்வளோ வயசானா கூட அவுங்களுக்கு ஒரு உக்காந்து சாப்புற்ற பாக்கியோ கெடைக்கலயேன் சொல்லி கொஞ்சோ கஷ்டமா இருக்கு
அ பொண்ணுங்க தா எ நாலு பேர் இருக்காங்க தோழி யாராவது கொஞ்சோ அம்மாக்கு உதவியா இருக்கணுல தோழி
ம் கொஞ்சோ எ அக் அக்கா கொஞ்சோ உதவியாதா இருக்காங்க
ம்
அ வீட்டுக் கொஞ்சோ வே என்ன சொல்றது துணி தொவைக்கற வேலேலா அவுங்க தா கொஞ்சோ பாத்துக்குறாங்க நடுல நடுல கொஞ்ச ஹெல்ப் பண்ணிட்டு தா இருக்காங்க இல்லன்னு இல்ல ஆனா கூட ஹ இந்த வயசுல நம்ம அம்மாக்கு ஒரு வீட்ல ஒரு என்ன சொல்றது அவுங்களுக்கு அவுங்க என் ஆமா ஆமா உக்காந்து சாப்புற்ற நெலம இல்ல இந்த வயசுல கூட யாராவது அவுங்களுக்கு என்ன சொல்றது உக்கா அவுங்க உக்காந்து நீ சா பண்ணி குடுன்னு சொல்லி கேக்குறதுக்கு ஒரு ஆள் இல்ல பொண்ணுங்கனா எல்லாமே அவுங்க புகுந்த வீட்டுக்கு தா அவுங்க அவுங்களோட லைஃப் பாக்குறது அவுங்களுக் கரெக்டா இருக்கு அவுங்களுக்குன்னு ஒரு மருமக இருந்தா அவுங்களுக்கு உரிம இருக்கு இது பண்ணித்தாமா னு சொல்லி கேக்குறதுக்கு அவுங்களுக்கு உரிம இருக்கு அது உ அது அது ஒரு கெடைக்கலன் சொல்லிதா கொஞ்சோ எனக் கஷ்டமா இருக்கு இந்த வயசுலயு அவுங்களே எல்லாமே செஞ்சு
ஆமா ஆமா தோழி கரெக்டா சொன்னீங்க ஏனா இப்ப எல்லாருமே ஒரு பையனாவது இருக்கணு அப்டின்ட்டு ஆசப்பட்றாங்க ஏனா அவுங்களுக்கப்பறமா அவுங்க இந்த இதுவே பாத்தீங்கன்னா ஆம்பள பையேந் தா எடுத்துட்டு போவா அப்புடி சொல்லி சொல்லுவாங்க அவுங்களுக்கு வர கொழந்தைங்க அப்டிதா இந்த ஃபேமிலி பாத்தீங்கன்னா அப்டியே வளரு அப்டி சொல்லுவாங்க
ம் ஆமா ஆமா கண்டிப்பா அவுங்களோட ஆமா அவுங்களோட சன்னதிய வந்து ஆம்பள பசங்க இருந்தாங்கன்னா அவுங்க அவங்க கொழந்த பொறந்துச்சுன்னா அவுங்களுடன் சொல்லி இருப்பாங்க அவுங்க ரத்தோனு சொல்லி ஒரு இது போயிருக்கு அது இல்லாம வந்து பொம்பள பசங்களாலதா இப்ப அவுங்களோட சங்கதி கொஞ்ச பெருகுற மாதிரி இருக்கு அது ஒரு சைடு இருக்கு ஒரு சைடு வந்து எங்க அப்பாவுக்கு கொஞ்சோ இதுல இருந்துருக்கு ஒரு பையே இருந்தானானா அவெ வந்து வேலக்கு போயிருப்பா நாம எங்க அப்பாவுக்கு வந்து கொஞ்சொ பாரொ கொறஞ்ச மாரி இருந்துருக்கு அ அது ஒரு செல எடத்துல நம்ம யோசிச்சா கூட அது நடந்திருக் க்மானு சொல்லி கொஞ்சோ டவுட்டா தா இருக்குது இப்ப இருக்கிற பசங்க யாருமே வந் து அப்பா அம்மாவ பாத்துக்கிறதுல்ல
ஆமா தோழி கரெக்டா சொல்றீங்க
அப்பா அம்மாவ என்ன சொல்றது அப்பா அம்மா வந்து ஒங்களுக்கு ஒரு பாரமா இருந்துர்றாங்க நம்மள அவ்வளோ வருஷமா அவுங்க பாத்துக்கிட்டாங்களே நாம அவுங்கள பாத் த்துக்கனுன் சொல்லி ஒரு உணர்வு எல்லாருக் க்கு இருக்கறதில்ல இப்போ
ஆமா ஏன்னா இப்ப பாத்தீங்கனா நெறைய பேரு என்ன பண்றாங்க முதியோர் இல்ல அ வயசானங்க இருக்குறாங்க இல்லயா முதியோ இல்லம் அப்டி சொல்றாங்க இல்லயா அந்த மாரி ஒரு இந்த எடத்துல போயி விட்றாங்க இவ்ளோ வருஷோ கஷ்டப்பட்டு வளத்து அவுங்கள படிக்க வச்சு ஒரு ஆளாக்கி விட்ட அம்மா அப்ப அவுங்களே சரியா பாத்துக்க மாட்டங்றாங்க இப்ப இருக்கிற பசங்க அதனாலயே இப்போ இப்போ பெண் கள் அ பெண் கொழந்தயே ரொம்பவே நல்லது அப்டின்ட்டு இப்ப நெறைய பேரு யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த நிலைமையெல்லா மாறிச்சு
ஆமா கொஞ்ச மாறிச்சு இப்போ ஏன்னா வந்து சில பேருக்கு இப்போ ரெண்டு கொழந்த இருந்தா கூட மூணாவது ஒரு பைய வேணுன்னு சொல்லி யாரும் பேக் பெத்துக்கறது இல்ல ரெண்டே போதுன்னு சொல்லி அவுங்கவுங்க ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க அந்த பே பைய வந்து நம்ம காப்பாத்துவான் சொ சொல்லி ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு இதே இல்ல அவுங்களுக்கு அவன் நம்மள காப்பாத்துவான் சொல்லி ஒரு நம்பிக்கையே இல்ல ரெண்டு பொண்ணு இருந்தாலும் பரவால்ல சொல்லி ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க ஏன்னா நெலம அப்டி இருக்கு தோழி இப்போ ஒங்களுக்கு எல்லா சுத்தி பாக்குறாங்க சுத்தி எல்லா எடத்துலயு பாக்குறாங்க பசங்கல்லா யாரும் வந்து அம்மா அப்பாவ கண்டுக்கிறதுல்ல ஒரு எடத்துல ஒங்களுக்கு அம்மாவாது ஒ பசங்கள பாத்துக்கற மாதிரி இருக்கு பையங்க வந்து அவ்ளவா கவனிக்கிறதுல்ல உங்களுக்கு க கல்யாணம் பண்ட்டு அப்டியே போயிட்றாங்க அவுங்க கொஞ்சோ தூரமா இருந்தாலும் பரவாயில்ல
ஆமா மருமக ஒண்ணு வரும்போது அவுங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும் நாம சொல்றோ ஆனா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இப்போ மருமக என்ன பண்றாங்க வந் வந்தாங்கனா இருப்பாங்க இப்ப செட் ஆகல அப் அப்டினா அவுங்க என்ன தூரமா இருக்கறதே நல்லது நம்ம தூரத் லருந்தே பேசிக்லா அந்த மாரி அ வந்த உடனே தனி குடுத்தனம் போயிர்றாங்க அது பாத்தீங்கனா நம்மளுக்கு ஒரு விதத்துல நல்லதாவு சொல்லலா ரொம்ப கிட்டதா வச்சுக்கிட்டு அவுங்களுக் கூட அப்புறமா இந்த சண்ட சச்சரவெல்லா இல்லாம தூரத்துல இருந்தாலும் ஒரு அன்பா இருந்தாங்களே போதும் அப்டின் நா நெனைக்கிற தோழி
ஆமா ஆமா கொஞ்ச தூர இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு அப்டியே அம்மா அப்பாவ மறந்துர்றது வந்து ரொம்பவே தப்பு நம்மள ஆளாக்கனவுங்கள நம்ம தா பாத்துக்கணு சொல்லி கொஞ்சமாவது அவுங்களுக்கு ஒரு இது இருந்தா நல்லது கொஞ்ச தூர இருந்தா நம்மளுக்கு பிரச்சன கெடையாது அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு மரியாத குடுக்கணும் வந்தா நம்ம செஞ்சு குடுக்கணும் அங்க போனும்னா மாமனார் மாமியார் ஒரு நாள் உகார வச்சு நம்ம சாப்பாடு பண்ணி ஆக்கனும் ஆக்கி பண்ணணும் சொல்லி அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு அவங்களுக்கே உணர்ச்சி இருக்கணும் ஒரு நாளாவது நம்மள நம் நாம அவங்கள பாத்துக்கணும் எங்க அம்மா அப்பா மாதிரி தான்னு சொல்லி அவங்க உணரணும் அந்த அந்த ஒரு ரி ரிலேஷன்ஷிப் அவங்க அவங்க வந்து அக்சப்ட் பண்ணிக்கணும் அப்டி இல்லாம வந்து சொல்லுங்க
இருக்கிற பசங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த அ பொறுமத்தனமே இல்ல தோழி என்னா ஆய் இப்ப மாமியார் ஒரு வார்த்த சொல்லிட்டாங்க அப்டின்னா உடனே கோச்சிக்கிறாங்க நான் பேசிட்ட அப்பறமா நீங்க பேசுங்க தோழி இப்போ இருக் இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பசங்களுக்கு ரொம்பவே கோபம் வரது ஏதாவது சொல்லன்னாங்க கூட அது சரியா கேக்குறது இல்ல இந்த பொறுமத்தனம் அப்டின்னு சொல்லி அதிகமாவே இல்ல அந்த எ அந்த தனம் இல்லைன்னா எப்டி இப்போ மாமியாரு நம்ம அம்மா மாதிரி பாத்து பாக்கணும் அப்டின்னா அந்த பொறுமத்தனம் அவங்களுக்கு இருக்கணும் கொஞ்சோ அவங்க எதோ சொல்லும் போது நம்ம அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க அதுதான் சொல்லியிருக்காங்க இவங்களு அப்டின்ட்டு நம்ம அந்த மாரி எடுத்துக்கணும் அந்த மாரி இப்ப இல்ல பசங்களுக்கு ரொம்ப எடுத்த உடனே கோவம் வருது எடுத்த உடனே எ எடுத்தடிச்சு பேசிடுறாங்க அதே மாதிரி பசங்களும் பாத்தீங்கன்னா அவ்ளோவா செரியா இல்ல இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு உலகத்துல இருக்கிற இப்ப பசங்க பாத்தீங்கன்னா நறைய இந்த தப்பான செயல் எல்லாம் இதா ஆய்றாங்க நம்மதான் நம்ம குழந்தைகள்லா செரியா வளர்க்கணும்னு தோழி அதுதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம யாரையும் போயிட்டு சொல்ல முடியாது எ இங்க நீங்க பாக்கணும் ஆமா குற சொல்ல முடியாது நம்மள நம்ம வீட்ல இருக்கிறவங்கள நம்ம சரியா வளர்த்துக்கணும் நம்ம பையனை நம்ம எப்டி வளக்கணுமோ அவ எப்டி இருக்கணும் என்ன என்ன பண்றா இங்க போறா எல்லாமே அது நாங்கதான் பாத்துக்கணும் நம்ம அது சின்ன வயசுல இருந்தே செரியா சொல்லி கரெக்ட் நம்ம வளர்த்து இருந்தோம் அப்டின்னா அவங்க வளரும் போது அதே மாரி ஆ தப்பான வலிக்கலாம் போகாம இல்ல இதுதான் கரெக்ட் இது வழி தப்பு அப்டின்ட்டு அவங்கள உணர்ர நம்ம வைக்கணும் அது நம்ம கைய்ல தான் இருக்கு தோழி
கரெக்டா தான் சொன்னீங்க தோழி இப்ப இருக்கிற கால கட்டத்துல நாம முதல்ல நம்ம வீட்ட பாத்துக்கணும் நம்ம சுத்தி இருக்கிற ஆளுங்க கரெக்டா இருக்காங்களா முதல்ல அடுத்தவங்கள கை எடுத்து சொல்றது முன்னாடி நம்ம வீட்ல நம்ம செரி செஞ்சிட்டுதான் அதுதான் தோழி நல்லது நம்ம வீட்டு ஆளுங்க இருந்தா எதுக்கு நம்மளுக்கு அடுத்தவங்க பத்தின நம்ம பேச்சு நம்ம வீட்டு ஆளுங்கள நம்ம கவனிக்கணும் என்ன பண்றாங்க ஒரு பையன் இருக்கானா ஒரு பொண்ணு இருந்தாலும் ரெண்டு பேர் இருந்தாலும் அவுங்க வந்து கவனிக்கணும் அவுங்க என்ன பண்றாங்க அவ்ங்க வந்து நம்பகிட்ட எல்லாமே ஷேர் பண்ற மாரி ஒரு பாண்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணனு அது இல்லாம நம்ம வந்து அ வெளிலே குத்த சொல்லி ப்ரோஜனம் கடையாது
ஆமா இப்போ ஏ தங்கச்சிக்கு ஒரு பைய இருக்கா ஏ தங்கச்சிக்கு ஒரு பைய இருக்க அவ பாத்தீங்கன்னா ஆறு வய்சு ஆயிட்ச்சு அவ பாத்தீங்கன்னா எப்டி நம்ம சொல்றோமோ அந் அந்த மாரி நடந்துப்பா அ நம்ம என்ன மாரி சொல்லி தரோமோ துல்லா நல்லா பட்ச்சிட்டு ஏன்னா கொஞ்ச வளர வளர அந்த சுட்டித்தண வந்துரு எல்லாருக் எல்லாருக்கு வரு எல்லா குழந்தைங்களுக்கு வரு அவுனுக்கு அது கொஞ்ச வந்துருக் கு ஆனா அவ அவ பாத்தீங்கன்னா ரொம்பவே மைண்ட்டு அவுங்ளுக்கு பாத்தீங்கனா ரொம்பவிஷ் பார்ப்பு எது சொன்னாலு ஒடனே ஏத்துப்பா இது சொன்னாலு ஒடனே கத்துப்பா சோ அவனுக்கு இந்த மாரி வய்ஸ் இல்லனா நம்ம எல்லா எடுத்து சொல்லணு இ இந்த மாரி நம்ம
கண்டிப்பா தோழி
பேசும்போ நடந்து குனு பெரியவுங்க கிட்ட மூஞ்சி காமிக்க கூடாது அந்த மாரி சொல்லி இந்த மாரி வய்ல நம்ம சொல்றதுதா அவுனுக் என்ன ஆகு பெருசா பெருசா ஆக ஆக அவ கொஞ்சோ அந்த செயல் மாத்திப்பா நம்ம இப்ப கண்டிக்காம விட்டுட்டோன்னா அவ பெருச ஆண ஒடனே அந்த மூஞ்சு காமிக்கிறது அத பேசுற தன்மைல்ல அவ மாற மாட்டாங்க இப்பவே நம்ம அத என்ன பண்ணுனா செரி பண்ணிட்னு இந்த மாரி பேஸ் கூடாதுடா செல்லோ இங்க இந்த மாரி பேஸ்ணு அப்டின்ட்டு நாம இப்பவே சொல்லி்டுத்தோன்னா இதுதா அவுங்குள்க்கு அவுங்களுக்கு கத்துக்கற நேரம் இந்த வய்சு தா அவுங்க எல்லாமே நம்ம சொல்லம்போது கேப்பாங்க இப்போ நம்ம விட் ட்டுட்டோனா அவ்ங்க புதுசு புதுசா கத்திட்டே போவாங்க அப்புறமோ நம்ம கைவிட்டு போயிட் ட்டாங்கனா நம்ம ஒன்னுமே பண்ண முட்யாது
கரெட்டாதா சொன்னீங்க தோழி நாம்மதா சொல்லி் குடுக்குணு நம்ம அம்மாவோட கடமைதா கரெக்ட் மொதல்ல வரது தோழி இந்த விஷ்யத்துலல்லா கவுங்கு கரெக்டா சொல்லி் குடுத்து சின்ன வய்சுலே கொஞ்ச அவுங்க அடந்தா புடிப்பாங்க நம்ம தா கொஞ்சோ அஜஸ்ட் பண்ணிட்டு அவுங்ள புரிய வக்கணு
ஆமா கரெக்டடா சொல்றிங்க செரிங்க தோல்வி செரிங்க தோழி நன்றி உங்ககிட்ட பேஸ்னது ரொம்ப மகழ்ச்சி தோழி இப்ப மீண்டும் தொடர்ந்து பேஸ்லாம் நன்றி வணக்கம்